அக்கா கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க ஆஹ் நல்லா இருக்கறேங்க நீங்க நல்லா இருக்கறீங்களா சாப்பிட்டீங்களா
ஆக்கா நல்லா இருக்கிறோம் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டா சிங்களா
ஆஹ் ஆ சாப்டாச்சிமா நீ சாப் அப்டிங்களா
ஆ சாப்பிட்டாச்சு சாப்ப ப்டாச்சு ஆ அன்னக்கி ஃபங்க்சன் வீட்டுல இது பிட் பிரியாணிசிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தீங்கல்லா எலாம் நல்லா இருந்துச்சு எல்லாரும்சொலிருந்தாங்க
ஹம் ஹ் ஆஹ்
எப்டி செஞ்சீங்க அப்டின்னு தெரி்சிக்கலாம் அப்டின்னு சொல்லிடே கா
சரி உ சொல்றேமா சொல்றே பிரியாணி செஞ்சது
ஆஹ் ஒரு கிலோ அரிசி கி செஞ்சா எப்டி பண்ணனும் ஆ செ செரிக்கா சொல்லுங்ககா
ஆஹ் சரி ஒரு கிலோ செய்வீங்களா இல்ல ரெண்டு பேத்
இல்ல ஒரு கிலோ ஒரு கிலோ தான்ஃபஸ்டு ஸ்டார்டிங் ஒரு கிலோ செஞ்சு பழகிக்கலாம் ஆமா
செய்யற மாரி சொல்லிட்டா
ஆமாக்கா சொல்லுங்கக்கா
ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் சேத்துகலாம் அப்பறம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கினு வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு அத கழுவி எடுத்து வச்சிட்டு இந்த தண்ணியாவும் அரிசி பின்னாடி ஊற வக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அரிசிக் கி கால் கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் அம்பது கிராம் இஞ்சி பூண்டு ஆஹ் அம்பது கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அது ரெண்டும் தனி தனியா அரச்சி வச்சுக்கனு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைபிடி அளவு புதினா
ஆஹ்
ஐம்பது மில்லி தயிறு ஒரு எலுமிச்சம்பழம் பட்ட லவங்கம் பிரியா ஞ்சிஎல ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக் பட்ட வகைகள் எல்லா தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அப்ற அந்த அரிசிய வந்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு டைம் ஒரு ரெண்டு முற மூணு முற அழச்சு தண்ணி வடிகட்டிட்டு மறுபடியு இன்னொரு தண்ணி எடுத்து ஊற வச்சிட்டு அப்றோ அதுக்கு பின்னாடி அடுப்புல ஒரு பிரியாணி குண்டா வச்சு தேவையான அளவு எரநூ று மில்லி எண்ணெ ஊத்தி இந்த பட்ட வகை எல்லா எடுத்து வ ச்சுருக்கிறோ இல்லையா பட்ட லவங்கம் என்னது ஏல க்கா பிரிஞ்சி எல இதெல்லா போட்டு நல்லா கெளறி பெரிய வெங்காயோ எரநூத்தம்பது கால் கிலோ எடுத்தம்ப அதுவு நல்லாவே நறுக்கி போட்டு கொஞ்ச நேரமா வதக்கி அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா எடுத்தும்ப அதுவு போ ட்டு நல்லா வாசன வர்ற வலயு பச்ச வாசன போவளியு வதக்கிட்டு அதுக்கடுத்து அம்பது கிராமு இஞ்சி நூறு கிராம் பூண்டு சேத்து அரைச்சு வச்சுக்கிறோம் இல்லையா அதமே எடுத்து கொட்டி நல்ல பொன்னிறமா வதக்கி பச்ச வாட போக வெளி வதக்கி பின்னாடி தயிர் ஊத்தி கெளறிக்கலா கெளறுன பின்னாடி அதுக்கு மின்னாடி சிக்கன் ஒரு கிலோ எடுத்துக்கிறம்ப அதுவும் போட்டு நல்லா கெளறி உப்பு போட்டு
செரி செரி அதா கொத்தமல்லி புதினாவ அரைக்க கூடாத க்கா அது அப்படியேதா போடணு
குறீங்களா
இருக்கறேன்க்கா கொத்தமல்லி புதினாவ அப்டி அரைக்க கூடாது அப்டியே போட்ருணுல
ஆமா ஆமா அரைக்க எல்லாம் கு கூடாது அதுலயே போட்டுக்கலா பச்ச மொளகாவு அதுலயே ஒரு நாலு ஆ வாசத்துக்கு சேத்திக்கலா அதுலயே போட்டு அப்டியே கெளறி அந்த அ இது சிக்கனும் போட்டுக்கிறம்ப உப்பு போட்டுக்கிறம்ப ரெண்டு கெளறி கெளறி விட்டுட்டு அப்புறோம் அதுக்கு பின்னாடி மொளகாதூளு தனி மிளகாதூளு நம்ம இதுக்கு தேவையான வாசனைக்கு இன்னும் தேவைனாக்கா பிரியாணி பவுடர் எல்லாம் போடுவோம் நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கலா போட்டு நல்லா நல்ல கெளரி மூடி போட்டு மூடி வுட்டுட்டு கொஞ்சம் எ எரிய உட்டு வந்ததும் ஒரு ஒரு கிலோ தண்ணி எடுத்துக்கிறோமுனாக்கா ஒன்ற கிலோ தண்ணி ஊத்தி ஊத்தினாக்கா நம்மளுக்கு சரியா போகும் ஏன்னா பாஸ்மதி ரைஸ்சு அதனால ஊற வெச்சு அதுல ஊற வச்சும்லானாக்க கொட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு தம் கட்
சரிக்கா சரிக்கா
ஒரு கிலோக்கு ரெண்டு கிலோ ஊத்தணும் நம்ம ஒரு கிலோவுக்கு ஒன்ற கிலோ ஊத்தினாவே பாசுமதி ஐஸ் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியே உபரியா நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு சாப்ற சாப்புட்றத்துக்கு
ஆமா இப்போ குக்கர்ல செய்றது ஆ பிரியாணி செய்றது குக்கர்ல செய்றது ஈசியா இல்ல தம் பிரியாணி மாதிரி செய்றது ஈசிங்களா
அ தம் பிரியாணி வடி பிரியாணியா தம் பிரியாணியா
தம் பிரியாணி
தம் பிரியாணிய தான் சொல்லிட்டு இருக்கேன் அது
இல்ல தம் பிரியாணி ஈஸியா இருக்குமா பிரியாணி ஈஸியா ஈஸியா இருக் குமான்னு கேட்குறேன்
தம் பிரியாணி ஈஸியா இருக்கு வடி பிரியாணி வந்து இன்னொரு பக்க இன்னொரு அடுப்பு தப்புல அது தண்ணி வச்சு அதுக்கு தனியா எண்ணெய் பட்ட லவங்க இந்த பிரிஞ்சியல கொத்தமல்லி புதினா எல்லா போட்டு ஆயில் நெய் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சி தண்ணி கொதிக்க வச்சிஅடி அந்த அரிசி அதுல போட்டு கொஞ்ச அதுல பாதி இதுல வெந்த வெந்தும் போது அந்த அரிசிய எடுத்து வடிகட்டி இதுல நம்ம கலவுக வச்சுக்கிறம்பம பாத்தியா சிக்கன எல்லாம் வதிக்கண பார்த்தியா அந்த சிக்கன் பாதி வதங்கணத்துல அந்த தம் பிரியாணிய வடி பிரியாணினென்ன அது எடுத்து அதுல போட்டு வடி போட்டுரலாம் அது ஒரு அது வடி பிரியாணி இது என்னா தண்ணி வச்சு கொதிக்கி வச்சு அரிசியை கொட்டி தம் போடுறது இது தம் பிரியாணி
இதுல டேஸ்ட் எது நல்லா இருக்கும்
டேஸ்ட் வந்து இது தம் பிரியாணி நல்லா இருக்கேம் ஏன்னா அதுல நம்ம தண்ணி வடடிகட்டிடுவேம் பொம்ப அதுலா அவ்வளேவா நல்லா இருக்காது ஆனா இதுல தம் தண்ணியும் அரிசியும் ஒன்னாவே சேர்ந்து இது பண்றதுனால இது தே சுவை வந்து ஒண்ணும் கூடுதலாவே நல்லா இருக்கும் சாப்ப சாப்புறத்துக்கு செய்யறதுக்கெல்லாம்
செரி செரிக்கா இதுல எனக்கு ஒரு டவுட் அந்த நெய்யே வந்து பஸ்ட் லஎன்ன ஊ ஊத்தி ஊத்தும் போதே ஆ ஆ அதெல்லாம் நெய் சேக் சேக்குனமா இல்ல லாஸ்ட்டா நெய் சேபாங்களா ஒரு சில இதுல நான் லாஸ்டா நெய் சேத்தும் பாத்துருக்கேன் அதனால கேக்குறேன் நெய் வந்துட்டு நெய் யூஸ் பண்றோல அது எப்போ யூஸ் ணணும் அபடின்னு கேக்குற ஆ, பஸ்ட்டு லேயே ஆம்மா
நெய் வந்து இதெல்லாம் போட்டு செஞ்சிட்டு நம்ம இறக்கிறம்ப பாத்தியா வெந்துட்டு பினேடி நம்ம பரிமாற ஸ்டேஜ்ல மேல எண்ண ஊத்தனாக்கா நல்லா யிருக்கும் நம்ம வடி கட்டரபபே வடி பிரியாணி வந்து அரிசி உடையாம இருக்கிறதுக்கு தண்ணில ஊத் துவாங்காது
ஆமா
அம்மா வடி பிரியாணிக்கு அதுல ஊத்துவாங்க தண்ணில ஆ ஆஹ் ஒடையாம இருக்கிறது க்கு இதுல தம் பிரியாணிக்கு வந்து நம்ம சாதமெல்லாம் வெந்துட்ட பின்னாடி மேல இறக்கும் போது லாஸ்ட் பைனல்ல ந நெய் ஊத்துவாங்க மேல அது ஒன்னும் ஸ் நல்லா இருக்கோ சாப்பிடறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கோ
ஸ் செரிக்கா
செய்வாங்க பிரியாணி
ஆஹ நானு ட்ரை பண்ணிப் ம்உ இல்ல இன்னிக்கு இது போது ஹ இத. ட்ரை பண்ணி பாக்குற. இது வரைக்கு நீங்க. எ எத்தன கிலோ வரைக்கும் சமைச்சிருக்கீங்கக்கா பிரியாணி.
எத்தனை. கிலோவா.
கிலோ வரைக்கு சமைச்சிருக்கீங்க.
உம் ஆஹ நானா நானு சமைக்குவ. ஒரு பத்து பதினஞ்சு கிலோ ரைஸ். தெர்லிங் கூட நானு ச சமைக்குவ.
ஓ செரி செரிக்கா.
செய்யுவ இந்த பத்து பதினஞ்சு கிலோ வெர்லி. கூட நானு சாமிக்க செய்வ.
உம் செரிக்கா நீங்க நானும் கொஞ்சோ கொஞ்சமா அதிக படுத்த ட்ரை பண்ணிக்கிறே.
ஆஹ ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நான். செஞ்சிதான்ங்க சாப்.
சேரிக்கா ஓகேக்கா. உம் சேரிக்கா தேங்க்யூ. அந்த இன்பர்மேஷனுக்கு. உஹம். சேரிக்கா வைக்கட்டுங்களா.
ஆஹ.
ஆஹ ஓகேக்கா.
சொல்லுங்க வேற.
வேற வேற ரெசிபி யோசிச்சுட்டு கேக்குறேங்க்கா.
ஆஹ செரிங்க.
ஆஹ சேரிக்கா இன்னொரு டைமு அத என்ன ரெசிபி வேணுன்னு யோசிச்சுட்டு.
ஆஹ சேரிங்க ஆஹ சேரிங்க.
ஆ சேரிக்கா.
ஆஹ ஆஹ தேங்க்யூ. ம்.